ஹலோகே கேக்குதா.
ஹலோ.
கேக்குதா. கேக்குதா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு.
ஆ கேக்
ஆ என்ன இது. டாபிக்
சுற்றுலா டூரிஸ்ட் இது போன அனுபவ பத்தி பேசுவோம்.
ஆ செரி ஆ செரி நீங்களே சொல்லுங்க பஸ்ட்ட்
ஆஹ் இப்போ அஹ் இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுலாக்கல்லாம் நீங்க போயிருக்கீங்களா எப்படி என்னன்னு சொல்லுங்க நான் முதலில் நான் சொல்லடுறேன் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எங்க கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் மாதிரிதான் வச்சிருக்கோம். அஹ் பாத்தீங்கன்னா அவரை குறை சொல்ல முடியாது ஏதாவது ஊருக்கு போலாம் சுற்றுலா தலங்கள் ஏதாவது போலாம் அப்படின்னு சொன்னோம்னா கோயில் இந்த மாதிரிதான் கூட்டிக்கிட்டு போவாங்க அது அவருக்கு கிடைக்கிற நேரம் அவங்கஹ ஒரு வேண்டுதலுக்காக அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வருவாரோ ஒழிய எப்படி புள்ளைங்களுக்கு கூட்டிட்டு போற அந்த மாரி டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாரி எல்லாம் அவர் கூட்டிட்டு போனது இல கொஞ்சம் வருத்தமா இருக்கும் புள்ளைங்க வந்து ஸ்கூல்ல வந்து இப்படி இந்த மாரி ஒவொரு பசங்க போயிட்டு வர்றதுத எல்லாம் சொல்லி புழம்புவாங்க அதனானா அவர்கிட்ட கேட்டு பாாரத்துட்டு பாாரத்துுட்டு முடியலங்கிற பட்சத்துல நாங்களா எல்லாம் வீட்ல சண்டை போட்டுட்டு சரி பரவாயில்ல நம்மளாம் மகளிர் குழுல்லாம் இருந்தோம். ஒரு ஏழு குடும்பங்கள் எல்லாம். சேர்ந்து அவங்கவுங்க புள்ளைங்களோட அவங்க மகளிர் எல்லாம் சேர்ந்து ஏழு பேர் ஏழு குடும்பம். ஏழு புள்ள வீட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொடைக்கான நாலு நாள் கொடைக்கால போனோம். அப்புறம் சின்ன குழந்தைங்களா இருக்கில புள்ளைங்க கூட்டிட்டு ஊட்டி கன்னியாகுமரி இந்த மாரி எல்லாம் போயிருக்கோம். அந்த நாலு நாள் கொடைக்கானல் போனது பாத்தீங்கன்னா புள்ளைங்கல்லாம் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறப்பா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு இது புரட்சி பண்ண மாரிதான் நா லாம் போனேன் அப்படிய பாத்தீங்கன்னா வீட்டுக்கார்டெல்லாம் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு போன காலங்கள் அதெல்லா இப்ப அது மாரி இன்னும் நம்ம நிறைய அது மாதிரி பாத்துிருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா சின்ன குழந்தைங்கல கேரளா இந்த கன்னியாகுமரி இந்த மாரி போனு அனுபவோ அந்த பிள்ளைங்களுக்கு அது விவரமே தெரியாத வயசு. இப்போ நடுவுல தில்ல போகையில பாத்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கில கொடைக்கானல் போனம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ல்லாமா நாங்க போகவே இல்ல நெறயா வந் ந்து நாங்க வந்து இழந்திருக்கோம்ன்னு தா சொல்லலா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைங்களுக்லா கல்யாணமே ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்ன்னா அவுங்க வர முடியாத சூழ்நில ஆனா அவுங்க குடும்பத்தோட அவுங்க போறாங்க இனால நாங்க போன அந் ஒரு வாய்ப்புல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுனோ இப்ப அதுலயு இன்னு கொஞ்சோ வந்து விமானத்துல போற ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது அது இன்னு எப்ப நிறைவேறதுன்னு தெரியல ஏதோ நம்மளால முடிஞ்சளவு இந்தளவாவது நாங்க போய் சுத்தி பாத்துட்டு வந்தோ இது கூட பாக்க முடியாதவங்க அ இந்த ஊரை வுட்டு தாண்டி போகாதவங்கல்லா இருக்கிறாங்கன்னு பாத்தோம்னா அதுக் எவ்வளவோ பரவால் ன்னு தோணுது பாக்க போனா நம்ம கூட செரி நம்ம சுற்றுலா தலங்களுக்காது போயிட்டு வந்திருக்கோமேன்னு கொஞ்சோ நெனைக்கல கொஞ்சோ சந்தோஷப்பட வேண்டியத தா இருக்குது அந்த நாலு நாள் நாங்க கொடைக்கானல் போய் இருந்தப்போ பாத்தீங்கன்னா தோழி பிள்ளைங்கல்லா எல்லா அவங்கவுங்க பிள்ளைங்க எல்லா பாத்தீங்ன்னா அந்த நெருப்ப பத்த வச்சு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா உக்காந்து டான்ஸ் ஆடுறது சுத்தி பாத்தது கார்ல இந்த முயல் ஆடு வளக்குற எடத்துக்கு போனது எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ தூரோந்தா இருந்தாலு அதெல் நாங்க எல்லா பாத்து எல்லா போய் ரொம்ப அனுபவிச்சு பாட்டுப்பாடி ஃபயர் டான்ஸ்லா ஆடி பிள்ளைங்கல்லா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோ ஃபோன் எல்லா சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு போட்டோக்கள் மட்டும் எடுத்துடுது அதெல்லா ரொம்ப ஒரு மனம் நிறைவா இருந்தது நல்லா அனுபவமா இருந்தது சாப்பாடுல்லா பாத்தீங்ன்னா சேர் இப்ப நீ சாப்பிடுறது எல்லா சாப்பாடையு வர வச்சுக்குவோ எல்லாரு ஆட்ர்ரு பண்றது அத எல்லாருமே பகிர்ந்து சா சாப்பிட்றது எல்லா பாத்தீங்ன்னா நாலு நாள் ரொம்ப ஒர் ஒரு அனுபவிச்சு இதெல்லா இருந்தோ இப்ப அந்த இது பாத்தீங்ன்னா அது இன்னு கொஞ்சோ நெறையா நம்ம அத எடுத் திரு நடத்திருக்லாமோ செய்திருக்லாமோ இப்ப எல்லாமே இந்த வாய்ப்புல்லா போயிடுச்சு அது ஒரு தடவ தா அது நடந்துது சின்ன கொழந்தைங்கல கூட்டு போனா அது ஒரு ருதடவதா நடந்தது இப்ப பாத்தீங்ன்னா எல்லாருக்கு திருமணம்னு ஆயிடுச் சேர் இப்ப அவுங்க வீடு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவுங்கப் குடும்போ அவுங்க கணவரோட போறாங்க அத நம்ம இது சொல்ல முடியாதுல அது அப்டியே அப்டியே அப்ப நம்ம இன்னோ கொஞ்ச நாள் அத அனுபவிச்சுக்கலாமோ அது வீட்ல பாத்தீங்ன்னா சண்ட போட்டுட்டு போனோ அது இன்னு கொஞ்சோ பரவாலன்னு இன்னோ கொஞ்சோ நாங்க அது சேத்து பண்ணிர்க்கலா இப்ப பாத்தீங்ன்னா அவுங்கவுங்க குடும்பத்தோட ஃபேமிலி ஆயிட்டாங்க எல்லா குடும்பமா போறாங்க இப்ப நாங்க கடைசியா எங்களோட இன்ன எனக்கு ஒரு ஆச என்னன்னா விமானத்துல போகணு
ஓ நல்ல விஷயோ
அது என்னோட சகோதரி பிள்ளைங்க அங்க வேல பாக்குறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இப்ப இரு கு அது எப்ப என்னன்னு தெரியல அது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் பண்ணி கொடுத்தன்னா வாழ்ந்த வாழ் க் போறார் கம்னு நா நெனச்சிகுவே அவ்ளோதா அவ்ளோதா அது வந்து இப்ப ஃபேமிலி இப்ப இருக்கற சூழ்நெல இப்ப நாங்க வீடு கட்னதுனால எங்களுக்கிருக்கிற ப பொருளாதார பிரச்சனைல நெனச்சே பார்க்க முடியாது கணவர்ட்ட கேட்கவு முடியாது அது நமக்கே அது தெரியு ஆனா அந்தப் பிள்ளைங்க வந் து ஏதோ பண்றோன்னு சொல்லிருக்காங்க போலான்னு இருக்கோ தோலி ஆஹ உங்களோட சுற்றுலா இந்த மாரி இ ந்தா ஏதாவது அனுபோ இருக்கா சின்ன பிள்ளைங்கல இப்ப திருமணத்துக்குகப்புறோ ஏதாவது
ஆஹ கண்டிப்பா இருக்குங்க அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இப்போ பாத்தீங்ன்னா எங்க வீட்டுல சின்ன வயசுல அம்மா அப்பா வீட்டுலல்லா இருந்தப்ப அ அதிக அளவு வந்து நாங்க வந்து இந்த கோயில் தளங்கள் இந்த மார்தா அடிக்கடி வந்து எங்க அப்பா வந்து கூட்டிட்டுப் போவாங்க அதுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சதுதா ஏன்னா வந்து அது வந்து ஒரு குடும்பத்தோட ஒத்து போயீ அது காலைய்லேயே வந்து அறக்க பறக்க அந்த ரயில்வே அந்த இதுக்கு ஓடுவோ குடு குடுன்னு ஓடுவோ அத புடிக்கிறது அந்த ட்ரெயின புடிக்கிறதுக்கு அதுவே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாருக்கு எனக்கு என்னடா அதெல்லா இப்ப நெனைச்சு பாத்தா ஐயோ நம்ம அந்த வாழ்க்கையிலயே இருந்திருக்கலாமோ அது அது ஒரு நல்ல ஒரு ச் நல்ல ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சு ஆஹ அது நம்மளுக்கு விடிய கால்லயே பசி வந்துரு அந்த நேரத்துல உக்காந்து சாப்டுவோ அதெல்லா ரொம்ப ச் நல்லா இருக்கூ அஹ நீங்க உங்களோடத சொல்லுங்க
உம் அத்தா அத்தா நீங்க உங்களோட சுற்றுலா தளம் நீங்க சொல்ற மாரிதா நா ங்களு உடனே கிளம்புற சாப்பாடு கட்டிக்கிட்டு புளியோதர கட்டிக்கிட்டு நீங்க பாருங்க தோழி அப்டியே அப்டியே கட்டிக்கிட்டு நாங்களு எல்லாமே எடுத்து வெப்போ எல்லா எடுத்து வெச்சுட்டு கட்டிட்டுப் போவோ காலையிலேயே ட்ரெய்னுனா ட்ரெயின்ல உக்காந்து சாப்டுவோ பஸ்ஸா இருந்தது வேனா இருந்ததுன்னா எடுத்துட்டு போயி எங்கேயாவது காரநிப்பாட்டிட்டு சாப்டுறது இந்த மாரில்லா அந்த அதே அனுபவம் இருக்குது அது ஒரு மகிழ்ச்சி தானே அந்த காலகட்டத்துக்கு தகுந்தப் லா அப்ப அப்டி இருந்தோ அதுவு ஒரு இதுதா எங்க கணவரு அப்டிதா பாவே அவருக்கு வந்து டிராவல்ஸ் வெச்சிருந்தாலு இருவத்தி நாலு மணி நேரோ சர்வீஸ் பண்றதுனால அவரால வெளிலல்லா ரெண்டு நாள் ஒரு நாள்னா இரவு கூட அவரு எங்கேயு தங்கி வர முடியாது அவரோட சூழ்நில அப்டி நா தப்பா சொல்ல வரல இருந்தாலு பிள்ளைங்களுக்காக நா என்ன பண்ணே இப்டி ஒவ்வொரு ஊரு கொடைக்கானல்னா என்ன ஊட்டினா என்ன என்னமா இது எல்லா பிள்ளைங்களு போய்ட்டு வருதுங்கன்னு வந்து பிள்ளைங்க சொல்லயில கஷ்டமா இருக்கூ அதனால நாங்க ஒரு புரட்சியா எல்லா என்ன பண்ணோ ஒரு எழு குடும்பம்லா சேந்து எல்லா வீட்டுல சண்ட போட்டலு பரவால்லன்னு சொல்லி இந்தாங்க நாலு நாளைக்கு கடையில சாப்டுக்கோங்கன்னு ஆளுக்கு ரெண்டாய்ரூபா கையில அவுங்கவுங்க கணவர்க் கிட்ட குடுத்துட்டு எல்லா கிளம்பிட்டோ என் சகோதரியு அப்படிதான் என் குடு நண்பர்கள் அந்த மா புள்ளைங்க எல்லாமே அப்டிதா அவங்கவங்க வீட்ல ர ரெண்டாயிரூபா குடுத்துரு ஏன்னா மகளிர்ல ஒரு லோன் மாரி வாங்கியிருந்தோ தோழி அந்த பணம் வாங்கியிருந்ததுனால ஆளுக்கு கு ஐம்பதாயிரம் வாங்கவு சரி எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பி போய் ஸ்வெட்டர் வாங்குறது சாப்பாடு தின்பண்ணங்கள் பிள்ளைங்களுக்கு என்னவோ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோ காசுக்கு ப அந்த டைம்ல ஒரு லோன் வந்ததுனால எங்களுக்கு அதுக்கு இது இல்ல அ அது ஒரு அனுபவோ நல்ல அதாவது திடீர்னு ஒரு அனுபவம் வந்துச்சு ஒரு வழிகாட்டுத ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவர வெச்சி நாங்க நல் எல்லா எல்லாமே அன் ஆஹ் அனுபவிச்சோ அந்த டூரிஸு இப்பெல்லா பாத்தீங்ன்னா ரொம்ப அப்டியே ஒண்ணு இப்ப என்னன்னா இதுவே கம்மி தா போறவங்க டூரெல்லா போய் சுத்தறதெல்லா பாத்தாங்கன்னா நம்பலா அதெல்லா ரொம்ப கம்மி இதெல்லா ஆனா நமக்கு இந்த குடுப்பனையாது கெடச்சிச்சேன்னு ஒரு பக்கோ நாலா அதெல்லா நெனச்சி சந்தோஷப்பட்டு வேவற வழி இல்ல நம்ப அது ஆமா இத விட இத கூட இல்லாம இருக்குறவங்களா இருக்காங்க சில குடும்பத்துல பாவோ அதுக்கு நம்ப பரவாயில்லையேன்னு நெனச்சிட்டே இப் இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆச விமானத்துல போயி ஏதாவது ஒரு டூரிஸு போய் பாக்கணுட்டு அதுக் பாப்போ அது எப்ப நடக்குதுன்னு அது நடந்தாதா எனக்கு வந்து இந்த
அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அப்டின்னு பாத்தா நெறைய இது வந்து குடும்பமா போனதுருக்கு அப்றோ கல்லூரி தோழிகளோட க பள்ளி காலத்லயு போயிருக்கே அப்றமேட்டு இப்ப கல்யாணம் திருமணம் ஆனதுக்கப்றமு பொய்ருக் ஏ நீங்க சொல்ற மாரி எல்லாத்துக்கு இந்த அம்மை இது வராதுன்னு தா சொல்லுவே ஆனா எனக்கு கெடைச்சதே வந்து எனக்கு நா எதுவுமே வந்து பெரிய விஷயோ அப்டின்ற மாரிதா நா நெனைக்கிறே இப்போ வரையு இதே என்னோட சக தோழிகள் அதாவ்து சொன் பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியா இருக்கட்டு ஓ அங்க போயிருக்க இங்கே போயிருக்கன்னு இதயே வந்து வியப்பாக கேப்பாங்கனா அந்த அளவு கூட நா போல ஊட்டி கொடைக்கானல் இத தா சொல்லிருக்கே அதுவே வந்து பரவால்ல இப்டி பொய்ருக்கியா அப்டி பொய்ருக்கா அதே வியந்து கேப்பாங்க அப்ப தா வந்து நா உணந்துருக்கே ஓ இதுவே இல்லாம இருந்துற்க்காங்களோ அப் அப்டின்றது உம் அப்டின்னு சொல்லு அப்ப எனக்கு அப்டி வித்யாசமா இருக்கு அச்சச்சோ அப்டின்ட்டு அதுக்கப்றோ சொல்லப்ப அது வந்து வியப்பா பாக்குங்க அந்த மாதிரி பாக்கறப்ப எனக்கு அதிக அளவுல வந்து எனக்கு ஊட்டி புடிக்காதுங்க ஏன்னானு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு அந்த சுற்றுலா தலமு பாத்தீங்கன்னா அங்கங்க ரொம்ப தொலைவுல இருக்கு ம்ச் அ அந்த இது வந்து எனக்கு சுத்தமா புடிக்காது அது ஆனா இப்ப நா இரு இருக்கற எடமு பாத்தீங்கன்னா பக்கத்துல தா இருக்கு ஆனா நெனச்சா போலா ஒரு பா கொஞ் தொலைவுலே தான் இருக்கு ஆனா கணவரு சொல்லிட்டு தா இருக்காரு வா போலா அப்டின்டு எனக்கு அது புடிக்கல எனக்கு வே அத தவுத்து நீ வேற எங்கயாவது வேணா கூட்டிட்டு போ அப்டின்றமாரி தா சொல்வே இவுருக்கு வந்து இந்த மலை பிரதேசங்கள் இந்த மாரிதா புடிக்குமா அதனால அதிக அளவு அதுலயேதா கூட்டிட்டு போயிட்ருப்பாங்க அது கடுப்பா இருக்கு ம் எனக்கு வந்து இந்த கடலோரம் சைட்ல உள்ளதுதா வந்து எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயம்னே சொல்வ ஏன்னா அது வந்து அழகா இருக்கு நம்ப அது கூடயே ஒக்காந்து பேசுற மாதிரி இருக்கும் அதோட அலைகள் சத்தம்லா எனக்கு ரொம்ப புடிக்குமா அதனால அதிக அளவு மலை பிரதேசத்த விட இந்த கடல்ல கடல் பகுதியில உள்ள சுற்றுலாத்தலங்கள்லா எனக்கு ரொம்பவே புடிக்கும் வியப்பாவு நா வந்து பாப்பே அந்த மாதிரி வந்து அஹ் பாக்குறப்ப எனக்கு கன்னியாகுமரி வந்து எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயமா தா இருக்கு அது நா வந்து சிறு வயசுலயே போயிருக்கே அதுக்கப்பறோ அந்த அளவுக்கு தெரில அதுக்கப்றோ பல் கல் அஹ் பள்ளி கல் அஹ் பல் பள்ளி காலங்கள்ல வந்து நா போனே ஒரு தரவ ஒன்பதாவது படிச்சப்ப அப்ப போனப்ப அது நல்லாருந்துச்சு அது நெறையா பேரோட போணி அது நெறையா ஒரு என்னது புது அனுபவம் கெடச்சுச்சு ஓ இப்டிலா இருக்கா அப்ட்ல்லா இருக் ஆ அப்டின்ற மாரி எனக்கு கெடச்சுச்சு இப்ப வந்து இந்த கன்னியாகுமரியிலயே பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலம் வந்து ஒன்னு தொறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டே அதுக்கு போணுன்ற ஆச இருக்கு ஆனா இப்ப வந்து நா சமீப காலத்துல அந்த பக்கத்துல உள்ள ஒரு ஊருக்கு போனே அது க்கே வந்து எனக்கு நாக்கு தள்ளிச்சு என்னாடா இது இது இதுக்கே இந்த இது இருக்கே இன்னோ அடுத்தது கன்னியாகுமரி ஆசப்பட்ட ஊருன்னா நொந்துருவே போலருக்கே அப்டின்ற அளவுக்கு வந்து நா யோசிச்சுட்டே அதுக்கு வேனா பேசாட்டி இந்த ட்ரெயினு அந்த மாரி போனா கூட தெரிஞ்சுக்காது போலருக்கு இந்த மாரி நம்பளோட வாகனத்த எடுத்துட்டு போனோன்னு அது ரொம்ப கஷ்டமா இருக்குனு நல்லவே உணந்துட்டே நானு அ அந்த அதுதா என்னோட ஆசனே நா சொல் இல்ல இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க நானு என்னோட விஷயங்கள பத்தி சொன்னே நீங்களு இந்த சுற்றுலா தளங்கல பத்தி நெறையா பேசுனீங்க ஒங்கள்ட்ட பேஸ் ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி
மிக்க நன்றி